ஹலோ ஆ கேக்குது கேக்குது
ம் ம் சொல்லு
இது நம்ம அது வேணா ஒட் நா ரெண்டு ரெண்டா போட்டு பாக்கற
என்னது ஆ
ஏதோ ஆஃபர் ஏதோ கெடைக்குதா பல்க்கா போட்டா ஆஃபர் கெடைக்கும்ல
ஆமா ஆஃபர் கெடைக்குதுன்னா பாரு அப்ப எங்க அம்மாட்ட சொல்ற அவ்வளவுதா இதெல்லா ஏ காசுலல்லா வாங்க வேண்டா எங்கம்மாக்கு தெரியாதுல்ல
ஓ அப்படி கேட்டுருவ நான்தா வாங்குனா ஏ காசு
நா இப்பிடி சொல்லுவ மா ஆரிஃபாவு வாங்குறாம்மா அப்டின்னு சொல்லுவ அப்போ எங்கம்மா என்னை சொல்லு ஆ நாலா காசு தர முடியாது அப்டின்னு எப்டி சொல்லும் அப்ப நா சொல்லுவ மா இது க்குதாம்மா நானு வேல பண்றன்னு சொன்ன பாருங்க அந்த புள்ள கையில காசு இருக்கு அவ வாங்குறா
ம்
ம் அப்டினு சொல்லுவ
ஓ
இங்க எவ்ளோ வருது தெரியுமா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிஸ் ஹண்டர் நைன்ட்டி த்ரீ
அல்லா இவ்ளோவு வாங்கி மூஞ்சிக்கு போட்டுட்டு எதுவுமே ஆகலன்னு வைய
எதுவுமே ஆகாம இருக்காது ஒரு ரெண்டு வாரோ கண்டினியூஸா யூஸ் பண்ணு ஆமா
அப்போ ஒண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபா வருதா
இது மட்டு நீ இரு எவ்வளோ ஆகுதுன்னு பாக்கட்டா உனக்கு
ம்
இது பின்ன அந்த இதோட தா எனது அதா அந்த பிம்பிள்ஸ்
ஆ அது அதும் அது அது மூ மூணாண்ணா பஸ் ட்டு நீ அனுப்புன மூன்னான்னு பாரு ம்
தௌஸண்ட் சிக்ஸ் ஹன்றர்ட் ட்வீட்ண்ட்டி த்ரீ
டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்டி த்ரீ எங்கஅம்மா ட இப்ப டூ தௌசண்ட்
ரெண்டாயிரத்தி முன் மு அ அறநூத்தி முப்பது ரூபா ஆகுது ரவுண்டா
ம் ம் அவ்லத் தா எங்க அம்மா என்ன துவைகர கல்ல வச்சு மூஞ்சி தேச்சுரு
இது ஆன்லைன் பேமெண்ட்டு ஆன்லைன் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணா கொஞ்சோ ஏதோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறே
ம் பாப்போம் எதாச்சு பண்டி மூஞ்சிய ரெடி பண்ணி
ஆனால் நம்ம இதில்ல போடுறதான் பெஸ்ட்டு போஃன்ல ஏங்க ரிமான் ஃபோன்ல்ல ஆர்டர் பண்ண இல்லன்னா எதாவது கூப்பன்லாம் கிடைக்கும்
ஆமா இது ஃபேன்பே இருக்குல்ல அதுல இருந்து ஆர்டர் போட்டா அதுல நிறைய ஆஃபர் இருக்கு டெர்மா கோக்கு ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீய ஆம்மா ஃபேன்பேலருந்து நம்ம ஆர்ட்ரு போட்டோம்னா ஏய் ஏய் அலோ ஹலோ கேக்க மாட்டேங்கதா உனக்கே ஏன் உனக்கு கேட்கவே மாட்டேங்கேது ஒகே அப்புறம் நம்ம அது மூணுமே வாங்கலாம் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்